அஹ்
எப்டி இருக்கடா
ஆஹ் நல்லா இருக்கே சிஸ்டர்
ஆஹ் பய்ஃப்ல எப்படி இருக்காங்க
நல்லா இருக்காங்க
உம் வேலைக்கு போய்ட்டியா நல்லா இருக்கே நல்லா இருக் க்க
உம் சேரி சேரி
ட்ருக்க
நானா வீட்டு வேலையால முடிச்சுட்டு கொஞ்ச ஹெல்ப் பண்ணிட்டு நானு கொஞ்சம் கடைக்கு போய் திங்ஸ் எல்லா வாங்கிட்டு வந்தே இப்பதா
என்ன வேல வீட்டுல
வீட்டுல மோட்டர் போட்ட சொன்னாங்க அம்மா அப்பாக்கு கால் அடிபட்டுருக்குல்ல
ஆமா ஆமா
க்கு என்னாயிருக்கு சுகரா என்னன் தெரியில கால்ல லைட்டா செப்டிக் வந்து அவரோட ரைட் சைடு அதாவது சுண்ட வரல் இருக்குல்ல கால் அது அப்படியே ஒரு மாரி செப்டிக்காயி தோல்லா ஃபுல்லா வைத்துனு போனா எப்படி இருக்கு தீக்காயோ பட்டா அந்த மாரி ஆய்ப்போச்சு அவரு காலு சுகரா என்னன் தெரியல சரியா
கூட்டு போனீங்களா திங்ககிழம இந்த மாரி அண்ணா கூட்டு போனுன் சொல்லிச்சு என்ன ஆச்சு அதுக்கப்புறோ
போய் பாத்தாங்க அவங்க பாத்ததுக்கு டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா எங்கன்னா அமிஞ்சிக்கர அண்ணாநகர் சைடு அங்க எதோ ஒரு பெரிய ஆ புட்ல கிறிஸ்டின் ஹாஸ்புட்டல் தா நெனைக்கிறே அது பேர் தெரியல எனக்கு போய் பாத்துட்டு என்ன சொன்னாங்கன்னா சுகரு கால்ல எதான வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு நீங் கொஞ் கால பாத்துங்க கால அழுத்தி தரையில வெக்காதீங்க முடிஞ்ச அளவுக்கு கால்ல பேலன்ஸ் பண்ணி நடங்கன் சொன்னாங்க இவரு ஒரு ரெண்டு நாள் போனாரு அதுக்கப்புறோ அங்க கொஞ்சோ அமௌன்ட் அது காஸ் கொஞ்சோ அதிகமா கேக்கறாங்க சொல்ட்டு இவருக்கே போனதுனால மத்தவங்க கிட்ட எல்லா போய் கேட்டாரு
மத்த டாக்டர் கிட்ட எல்லா போய் கேட்டாரா
ஆமா கே அதனால என்ன பண்ணாங்கன்னா இவரு வேல செய்றாருன் தெரியுமா இங்க அஹ் போலிஸ் சேசுன்ல இல்லல்ல போலீஸ் ஸ்கூல் கிடையாது இவரு மூல கடையில இருக்கார்ல
ஆமாமா
அங்க ஒரு பெரிய ஹாஸ்பிடல் இருக் கு அங்க போயிட்டு எதோ ட்ரீட் மண்ட் எடுத்திட்ருக்காரு எக்சுவலா நேத்து முந்தா நேத்து தா போனாங்கப் நெனைக்கிறே அண்ணன் தா கூட்னு போனாங்க
சேரி சேரி ஆனா இது தங்கச்சி கிட்ட கேக்கும் போது இது மாரி ஆப்ரேஷன்ல்லா பண்ணு அப்டின் சொல்லிட்டு இருந்தா காலே ரொம்ப அப்டியே வீங்கிட்டு இருக்கு
ஆமா கால் அப்புறோ இதுவாச்சுன்னா நடக்க முடியாது சிவி ரொம்ப மோசமாய்டு அப்படின் டாக்டர் சொல்லியிருக்கா அந்த டாக்டர் வந்து அமிஞ்சிக்கர டாக்டரு ஆனா அப்பா வந்து அந்த இது எதுவுமே பொறுத்த மாரி இல்ல ஏனா அவரு என்னாட்டாருனா கால் நடக்கணு அவருக்கு அந்த விரல் வந்து ரொம் ப இது ஏனா அவர் நடக்கற நல்லா நடக்கற ஆள் அதனால அவரு கொஞ்சோ கொஞ்ச பயோ எங்க இங்க போனா எதனா இது பண்ணிட போறான் சொல்ட்டு ஒரு இது
மருந்தெல்லா குடுத்துருக்காங்களா தெனமு சாப்ட்றாரா இல்லையா
ஆஹ் அதல்லா அந்த டெய்யி தினமு சாப்பிட்றாரு அதெல்லா எந்த இதுவு இல்ல
சேரி சேரி இன்னைக்கு போயிருக்காங்களா
இல்ல இன்னைக்கு போல வீட்லதா இருக்காரு மா சாப்ட்டாங்க அம்மா பண்ணி குடுத்தாங்க டிஃபன் பண்ணி குடுத்துட்டு தூங்குறார்னு நெனைக்குறே
சேர் லீவ் போய்ட்டு குடுத் துட்டு வந்ட்டாங்களா
இல்ல லீவுக்கு தா வந்து ஆக்சுவலா போ மூணு நாளுக்கு முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணாரு ஃபோன் பண்ணி அவங்க ஆஃபிஸ்ல இருந்தே ஒருத்தர் கால்ல வந்தார் இப்பதா ஒரு ஒன் அவருக்கு முன்னாடி ஒரு மண் நேரத் மாரி வந்து அ
ஹலோ
ஹலோ
ஆ சொல்லு சொல்லு
இருக்கீங்ளா அ மாமா என்ன பண்றது
மாமா இங்க எங்க ஊர்ல இந்த சர்ச் இருக்கு பாத்தியா அதுல இன்னைக்கு தா வந்து த கோடைக்கால வகுப்புன் சொல்ட்டு கொழந்தைகளுக்குல்லா ஆரம்பிச்சிருக்காங்க
ஓ ஓகே ச செ க சண்டே க்ளேஸ்
ஆ ஆமா ஆமா அது கு தோ தம்பி கூட்டு போய்ருக்காரு அங்க நெறைய கொழந்தைகலா இருக்கு விளையாடிட்ருப்பா அதனால அங்க கூட்டு போய்ருக்காரு கால்லே சாப்ட்டு தா போனாங்க ஆமா தானி என்ன பண்றா போய் பாத்தியா
ஆ யாரு கொ பாப்பாவா
ஆமா ஆமா
பாப்பா இல்ல நா நேத்து பாத்த வெளாடிட்டு இருந்தா நல்லா பசங்களோட இன்னைக்கி நா பாக்ல போய் பாக்கணு
சேரி சேரி ஒய்ஃப் வேலைக்கி பேய் ட்டாங்களா
ம் நா தா போய் விட்டு விட்டு வன்ட்ட
ஆ சமையல்லா
அவங்கதா
காலைலே செஞ்சுருவாங்களா
காலைல காலைல செஞ்சுடுவாங்க டிஃபன் வந்து முடிஞ்சா காலைல பண்ணிடுவாங்க அப்டில்ல டிஃபன் காலைல வாங்கிடுவ அவங்க நைட்டு மதியானம் பண்ட்டு போய்டுவாங்க
நைட்டுக்கு சேத்து செஞ்சு வச்சுட்டு போய்டுவாங்களா
நைட் வந்து பண்ணுவாங்க தோசை டிஃபன் எதுனா அப்டி முடிலனா இல்ல பட்சத்துல தா நாங்க வெளியே வாங்குவோ இது மாறி டிஃபன்
ஓய் இப்போ எப்டிடா மேல தனியா தா செஞ்சுட்ருக் கீங்ளா
ஆமா ஆமா தனியா தா செஞ்சுட்ருக்கோ
ப்பயா
இல்ல இல்ல அதெல்லா எதுக்கு எல்லா கருத்து வேறுபாடுதா நா சொல்லனு அவசியில்ல உங்ளுக் மா புரியு ஒங்களுக்கு பெரியவங்க எப்டி அப்டின்னு தெரியாது ஒரு நாளைக்கு ஒரு மாறி ஒரு நாளைக்கு ஒரு நாள் சேத்துப்பாங்க ஒரு நாளைக்கு பண்ணிப்பாங்க அதனால கேஷூவலா உட்றனு அவுங்கபாட்னு வேலய பாக்கலாமே எதுக்கு அதப்பத்திலா யோஸ்சு ஆஹ் ஆமா நம்ம எதுக்கு எல்லா தலயில போட்டுக்கிட்டு
ஆமா ஆமா சரி சரி தெரியாம அவுங்லலா போய் பாத்தியா
நா ஒரு ரெண்டு நாள்க்கு முன்னாடி பாத்தே பசங்கூட வெளயாட்டு ந்தாங்க பசங்ளு அவுங்கள வச்சு ஃபன் பண்ணிட்ருந்தாங்க
ஆமா லீவ்விட்டாச்சுல ஒரே அமக்களமா தா இருக்கு வீடு நானு
பசங்கள தவர மீதி பேர் எல்லா கீழதா இக்கறாங்க
ஆமாடா நா கூட ஊருக்கு வந்தன்ல
உம் தெரில அவங்களுக்கு என்ன கரு தெரில அவங் ஆ அவுங்க என்ன மனஸ்ல வச்சுருக்காங்னு தெரில்ல ஏன்னா அன்னேச் ஆஹ்
நா வந்து ஃபோன் சிக்னல் கெடைக்கலேன் சொல்ட் ட்டு மேல மாடில போயி பேசினுருந்தே அவ வேல விஷயமா பேசினிருந்தே அது அவங்க அஹ் ஒய்ஃப் பாத்துட்டு நா வந்து அவுங்க வீட்டுக்கு வராம மேல மாடிலெல்லா போய்ட்டு பேசிட்டிருக்கனா ஆனா அவுங்க வீட்டுக்கு மட்டு வரமாட் ட்டறனா அப்டினு சொல்லி வச்சிருக்காங்க
அப்பற
அதனால ஆ அதனால வந் து அண்ணாவு எங்கிட்ட பேசலயா நா ஊருக்கு வந் ம் நா வந்து நா வேல விஷயமா கீழ சிக்னல் கெடைக்கலன் மேல போய் பேசினிரு ந்த அவுங்க என்னடானா நானன் நா என்னவோ அவுங்க வீட்டுக்கு வராம மேலலா போய்ட்டு வரே ஆனா எங்க வீட்டுக்கு அவுங்க வரமாட்றாங்க அப்டின் சொல்ட்டு அண்ணங்கிட்ட சொல்லி வெ ச்சிருக்கு அதனால என்கிட்யே செரியா பேசலடா அது வந்த அன்னைக்கு மட்டு எப்ப வந்த சாப்ட்டியா கேட்ச்சு அவள்தா அதோட எதுமே பேசவே இல்ல நானு அப்டியே விட்டுட்டே
இல்ல தெரில என்ன சொல்றதுனு அவுங்க மனசுல வேற இருக் நம்மளுக் தெரியாது மணி அண்ண வேற ச்சு அண்ண வேற் சின்ன அண்ண வேற என்னன் தெரில எலக்க்ஷன் டைம்ல போய் தேவயில்லாம காசு செலவு பண்ணிர்க்கு
உம் உம்
அதுக்கு ரெண்டு பேருக்குள்ள கொஞ்சோ ப்ரச்சன போய்ட்டு ரெண்டு பேருக்குள்ள அண்ணா அண்ணிக்குள்ள
ஓ
தேவயில்லாம காசு போய்ட்டு அந்த கட்சிக்கு செலவு பண்ணிட்டு கட வேற துறந்துருக்கா இப்ப ஒவ்வன கட ரன் பண்றாங்க இப்போ போய் தேவயில்லாம கச்சிக்கு செலவு பண்ணா எந்த பொண்டாடி கோவிச்சிக்க மாட்ட
ஆமா
ம் குடு இது பண்ணிட்டு செலவு பண்ணிட்டு இருக்காங்களா அது வேற சண்ட போட்டுட்டு இருக்காங்க சண்ட போட்டுட்டு இருக்காங்க தெரியல எனக்கு என்ன சொல்றதுன்னு
குழந்தைக்கும் வேற உடம்பு சரியிலன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிடலுக்கு போயின்டு வந்திருந்தாங்க தினமும்
ஆமா ஒரு மாசமா வந்து பெரிமாதா சொன்னாங்க எங்கிட்ட ஆச்சுவலா வந்து பாத்தீங்கன்னா பெரியவனுக்கு பாத்தீங்கன்னா டூ பாத்ரூம் போறாங்களா அங்க வந்து அந்த மலத்துல பார்த்தீங்கன்னா ரத்த மாதிரி வருதாமே அதுவும் ஒரு மாசமா மாத்திர போட்டா சரியாகு தா
ஆ
மறுபடியும் இதுவாகுதா இப்போ ஒரு நாலு நாலுக்கு முன்னாடி மோஷன் டெஸ்ட் எடுத்துடு வர சொல்லியிருக்காங்க இங்க எங்க ஓட்டேரில
உம் உம் உம்
உம் ஆல்ரெடி சின்னன்ன பாத்தா ஹாஸ்பிட்டல் தா அங்கதா போயிருக்காங்க
தெரியல நான் இருக்கும் போதே கூட்டு போனாங்க தினமும் நான் மூணு நாள் இருந்தேன் மூணு நாளுமே கூட்டு போயிட்டு வந்துந்தா இருந்தாங்க அம்மா கேட்டதுக்கு வந்து எதுவும் பிரச்சனயெல்லாம் இல்லையாமா அது வந்து அவனுக்கு என்ன பிரச்சனைனே எங்களுக்கே தெரியல அப்படின்ற மாதிரி சொல்றாங்கனா எனக்கு தெரிஞ்சு வயித்ல வந்து அந்த ஒரு மு ப்ப ஸ்கேன் எடுப்பாங்கல்ல அது எடுத்து பார்த்தா நல்ல நல்லதுன்னு தோணுது ஏன்னா அவன் நிறைய அடி வாங்குவான் வயிறு எதனா அதிர்ந்துட்டா கூட அந்த மாதிரி ஆகுல குடல் வந்து வீக்காயிடுச்சினா
உம் ஆமா
இந்த மாதிரி கூட இருக்கலாம் என்னா பிரச்சனைனே தெரிலன் திட்ராங்க டாக்டருங்களே தெரியலேன்றாங்கண்ணா
இது புதுசா இருக்கு நோய குணப்படுத்திய டாக் ரே இப்படிசொன்னா அப்ப நம்மெலாம் எங்க போறது
ம் நிறைய ஹாஸ்பிட்டல்ல போய் பார்த்துட்டு இருக்காங்க குழந்தைங்க டாக்டர் கிட்ட கூட பார்த்துட்டு இருக்காங்க எங்களுக்கே தெரிலமா அப்படின்றாங்கண்ணா அவங்க
சரி என்ன பண்றது கேக்கணும் அப்பறமா
நானே நேத்து நான் போன மாசத்துல வந்து மணியண்ண கிட்ட வந்து காசு வாங்கியிருந்தேன் லேப்டாப் வாங்கறதுக்காக ஆஹ் அது வந்து நேத் து எனக்கு பிஎஃப் அப்ளை பண்ணி வச்சிருந்தே அது எனக்கு வந்துச்சு அது நேத்து ஆஹ் ரிட்டர்ன் காசு குடுக்கறதுக்காக போன் பண்ணிருந்தேன் அப்ப கூட எதுவுமே பேசிக்கல ஆஹ் அந்த மாதிரி நான் காசு வந்து நிச்சயமா நானு காசு அனுப்பிட றேனே ஆஹ் சரி ஓகோ அனுப்பிடு அப்டின்ச்சு அவ்ளோதான் அது அதோட எதுவும் பேசவும் இல்ல நானும் குழந்தைய பத்தி எதுவும் கேக்கவும் இல்ல
தெரியல இது என்ன ப்ரோஜ அம்மா பேசணும்னு நினைக்கிறேன் அவங்க இது என்ன நினைக்கிறாங்குன்னு தெரியலியே. அது அவுங்கள பொறுத்தது தான். நம்ம பேச நினைச்சாலும் விலகி போறாங்க
ஆமாமா தெரியல பாக்கலாம் இப்படியே ஒரே வீட்டுல இருந்துட்டு பேசாம கொள்ளாம இருந்தா ஒரு மாதிரி கஷ்டமா இருக்குல்ல
அது ஒன்னும் சொல்றது கிடையாது அத நான் வந்து
உம்
அது ஒருத்தவங்களோட ஆ இது அவங்க மனநிலைய பொறுத்து நீ நல்லத நனப்ப அவங்க கெட்டத நெனச்சா நம்ம என்ன பண்ண முடியு
ஆமா ஆமா
ஆஹ் எங்க வீட்ல மட்டு என்ன அப்பா இருக்காரு ஒரு செம் நல்லா பேசுறா ஒரு சமயம் பாத்தா அவருக்கு என்ன ஆச்சின்னு தெர்லா சுத்தி இருக்க எகிட்ட உக்காந்து ஒரு அஞ்சு நிமிசம் பேசுனா முடிஞ்சிடு எல்லா பிரச்சனையு வந்து எவ்ளோ பெரிய பிரச்சனையா இருந்தாலு ஒரு அஞ்சு நிமிஷொ உக்காந்து தனியா பேசினா முடிஞ்சிடு ஆனா இது வரைக்கு அவர் கூப்ட்டு பேச் சவே மாட்டாரு இப்ப கூட ஆஹ்ன் ஏ இவ்வளோ ஏ இந்த ரெண்டு நாளா அண்ணா ஹாஸ் பிடல் போதுல அதுக்கு கூட என்ன கூப் புல்ல நானே போய் வரேன்னு சொன்னாலு அண்ண இருக்காகல அண்ண கூட்னு போய்ட்டு சொல்லி சொல்றாங்க அப்டி இல்லனா ஆர்த்தி எ தங்கச்சி இல்லன்னா மாமா
ஆஹ் ஆஹ்
நா போய் கேட்டா தெரில அங்க நா வேலைக்கு போவாம இருக்கிறதுனாலயே அடிக்கடிக்கு இது பண்றானா இல்ல கையில காசு இல்லன்னு போட்டானா தெரில எனக்கு
சரி சரி நா ஒரு நிமிஷொ இருடா ஒரு கால் வருது நா கட் பண்டு கூப்பிட்ற
ஓகே ஓகே பாரு எவ்ளோ நாள இருக்கே